முந்தைய பதிவுல பேஸ் கொழந்தைள எப்டி வளக்குறது
ஆமா தோழி குழந்தை வளப்ப பத்திதா
ஆமா கண்டிப்பா அந்த குழந்தைகள் வந்து என்ன அடம்பிடிச்சு கேட்டாலு அத உடனே அந்த அந்த நிமிடமே வாங்கி குடுக்காதீங்க இல்ல அதுவே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாக அமைஞ்சுடுது
நிச்சயமா நிச்சயமா
ஏமா ம் நம்ம பண்றோனா நம்ப அப்பா அம்மா என்ன சொ வேண்ணாலு நமக்கு செய்வாங்க என்ன கேட்டாலு வாங்கி குடுப்பாங்கங்கற ஒரு எண்ணோ வந்து அவங்களுக்கு நல்லாவே அமைஞ்சிடுது அந்த தைரியத்துல அது மாதிரி ஒருத்தவங்க அது அவங்க குடும்பத்துல வந்து எல்லாருமே ஒரு மாதிரியான கண்டிப்பு இருக்கணு ஒருத்தவங்க ஆதரவா பேசிட்டு ஒருத்தவங்க வந்து இது பண்ணா ஆதரவா பேசுறவங்ககிட்டதா குழந்தைகள் வந்து அதிக அன்பு காட்டுவாங்க
அப்படிதா பண்றாங்க ஆமா கண்டிப்பா அதுதா உண்மையான விஷயோ
இப்ப என்னுடைய என்னுடைய கணவருடைய அண்ணன் கொழந்தை ஒண்ணு இருக்கு அது எப்படின்னா அவங்க பாட்டி அவ்ளோ ஒரு செல்லோ அந்த கொழந்த மேல ஏன் வீட்டுக்காரரும் அவ்ளோ செல்லோ ஆனா அத் அந்த சப்போர்ட்ட வச்சுக்கிட்டு அவங்க அம்மா அப்பா பேச்சு அது கேக்க மாட்டேங்கிது
தேயாம
தோழி கேக்குதுங்களா
கேக்குது உண்மையா தோழி உண்மையாதா
அது யா அது யாரோட தவறுனா என்னோட மாமியாரோட தவறும் கணவரோட தவறும்தா
இல்ல இல்ல அதாவது கொழந்தைக்கி நேரா அத அதாவது சப்போர்ட் பண்றதுங்குறது வேற விஷயோ அதாவது குழந்தை மேல பாசமா இருக்குறோ அப்டிங்குறது அது வேற விஷயோ ஆனா குழந்தைக்கு நேரா வந் இது நம்மள வந்து அதாவது நீ கொழந்தைய பேசினா நா உன்னைய ஏதாவது சொல் சொல்லுவே திட் திட்டுவ போவே அப்டின்ற மாதிரி சொல்றதுதா வந்து அவங்க வந்து அத மட்டுமே அவங்க எடுத்துக்கிறாங்க அது வந்து அவங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருது ஓ நம்ம வந்து திட் திட்டுனாங்களோ அல்லது அடிச்சாங்களோ நம்மள வந்து கேக்குறதுக்கு இவங்கள்ட்ட சொன்னா இவங்க திட்டுவாங்க கேப் அவங்க அப்படின்றெ ஒரு துணிச்சல்ல வந்து ஒரு சில விஷயங்கள்ல அவங்க செயல்படுறாங்க
கண்டிப்பாக
இதா ஒரு ஒரு ஒரு பாசங்குறது வேற அது வேற விஷயோ ஆனா வந்து அவங்களுக்கு நேரா வந்து ஒரு சில விஷயங்கள பேசுறது வந்து குழந்தைங்க மனசுல அப் அப்டியே பதிஞ்சிடுது அப்டின்னுதா நா நெனைக்கிறே
ஏன்னா இதன் மூலமா நா கத்துக்கிட்டது என்னன்னா என்னுடைய குழந்தைய வந்து நா அது மாரி வளக்க கூடாதுன்ற ஒரு ஒரு விதத்த நான் கத்துக்கிட்டே ஆனா இன்ன வரையு அவனுக்கு வந்து அந்த மொபைல் ஃபோன்கள வந்து பயன்படுத்துறதுக்கு கத்து குடுக்கல அஹ் இனிப்புகள வந்து சாப்பிடுறதுக்கு இந்த சாக்லேட்டா இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம வந்து குழந்தைகளுக்கு குடுக்காம சுண்டல் வகைகள் அது பயிர் வகை அதே மாரி தான் குடுத்து நான் பழக்கப்படுத்திட்டு இருக்கேன் ஏன்னா இது மாரி விஷயங்கள் தான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு இத தே ஏற்படுத்துது ஏன்னா இப்ப பிள்ளைங்க வந்து சொல்றத எப்டி கேடப்பாங்கன்னு அதையும் நம்ப இவ்வளவும் பண்ணியுமே அவங்க சேட்டையாதான் இருக்காங்க அதே மீரீ நம்ம என்ன எப்படில்லாம் அவங்கள மாத்தலாம் எந்த வழியில அவங்க நல்ல வழியில வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை எப்போதுமே நமக்கு இருந்துட்டே இருக்கு
நிச்சயமா ஏன்னா நம்ம நம்ம காலத்துக்கு அப்புறம் பிள்ளைங்க வந்துட்டு ஒரு நல்ல முறையில இருக்கணும் நமக்கு ஏதோ ஒன்னு அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டானா கூட நம்ம பிள்ளைங்க வந்து பாத்துக்கறிறதுல வந்து மத்தவங்க வந்து முகம்சுளிக்க கூடாது ஏன்னா து இந்த விஷயத்துக் ப்ப யோசிக்குவேன் ஏன்னா நம்ம வந்து ம் ஹ இப்போ இதுதான் வேணும் அப்டின்னு சொல்லி அடம் பிடிச்சி கேக்குறதுனால கூட நறைய விஷயங்கள்ல வந்து நறைய பேருக்கு பிடிக்க மாட் ங்கிது எப்டி நா என் என்னுட பேமென்ட்டோட கவல தான் எனக்கு அவ அவ்ளோ ஒரு கவலையா இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம எனக்கு பல யோசனைலையுமே ஓடிக்கிட்டுருக்கு தோழி உண்மையாவே எனக்குதான் சொல்ல முடில அவ்ளோ சமத்தா இருந்தாங்க அவ்வளஸ் சமத்தா இருந்தாங்க சொல்லிப்பேச்சி கேட்டு அவ்வளவு சமத்தான் இருந்தாங்க இப்ப என்னன்னா அப்படியே வந்து ஆப்போசிட்டாருக்காங்க
இல்ல அது வந்து அது உங்க தவறு கெடையாது அது அவர்கள் குடுக்கும் ச போட்டுதான் காரணம் அதை நீங்க என்னைக்கு நீங்க சரி பண்றீங்க அன்னைக்குதா அவங்க மக்களுடைய வாழ்க்கை நல்லாக
ஆமா அத சாய்ந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தாங்க அததா அந்த சொன்னல்லயா ஆஹ் வந்து அத்த வீட்டுக்கு போனாங்க அதனால நான் உங்களை அன்னைக்கு அடிச்சேன்னு சொன்னேல்லையா அவன்னே அவங்க சொல்றாங்க அடியே வாங்கிட்டு ஆஹ் நான் சிவனனேனு பாண்டிக்கே பொறந்திருக்கலா
ஆஹ்
அப்டினு அவங்க சொல்றாங்க ஆ அவங்க அப்பாவு இருக் இருந்தாங்க அவங்க சொல்றாங்க நா ஒனக்கு பொறந்தத விட நா செவனேனு நா பாட்டிக்கே நான் பொறந்துந்திருக்கலா என்னை அப்டிதா அவங்க சொல்றாங்க அப்பனா அவங்க மனசுல எந்த அளவுக்கு ஒரு ஒரு இது வந்து த வெதைச்சிருக்காங்க அப்டின்ட்டு இது நா நெஜமா சொல்றே எனக்கு அந்த மாரி வார்த்தைகள்லா கேக்கும்போது நா என்னுடய என்னுடய யூஸ் சூழ்நில நீங்க இருந்து பாருங்களே
கண்டிப்பா கண்டிப்பா இது எவ்ளோ ஒரு மனவருத் நா வேண்ணா சேத்திக்கிடட்டுமா
அப்டின்னு அவங்க வந்து ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டாங்க சேரி ஏதோ சின்ன பிள்ள நா என்ன பண்றது நம்ம பெத்துட்டோ நம்ம பிள்ள ஆயிர பேச்சி பேசினாலு நம்ம அத ஒரு இதுலதா இருக்குறோ அப்டின்ற மாதிரிதா
ஏன்னா அவர்கள் வந்து இங்கி ம்ம் அன்னைக்கே கண்டிச்சு வளக்காம இருக்கிறதுனால தான் அவர்கள் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள் இப்ப அதையே வந்து இவங்க வந்து சேரி இங்க அத செய்யணு நடைமுறைப்படுத்தணு அப்டினு இப்ப அந்த பாப்பாவு நெனைக்குது அது பாப்பா மேல தப்பு தப்புல்ல அவங்க நம்ம என்ன செய்யறோமோ அதுதானே அதுங்க பாத்து வளருதுங்க
இப்ப வந்து ஆழமா இருக்கு கு அப்டின்றத நால வந்து ஆ யோசிச்சு யோசிச்சு பாக்குறே அ என்னடா எப் எப்டி அவங்களுக்கு அந்த நெனப்பு இருந்தா இந்த வார்த்தய அவங்க சொல்லுவாங்க அப்டின்ற மாதிரி
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப என்னன்னா இவங்க செய்றது எல்லாமே அவங்க உங்களுடைய சிறிய மகள கண்டிப்பாக பாதிக்கும் அவர்களு அதே மாதிரிதா இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அதனால இவங்களோட பழக்க வழக்கங்களை அவர்களுக்கு கொடுக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அதுதான் இப்பொழுது நீங்க செய்ய வேண்டியது
என்ன செய்ரதுனே தெரில தோழி அதா அவங்கள ஃபர்ஸ்ட்டு ஒரு ஏதாவது ஒரு கிளாஸ்ல தா நான் சேர்த்து விடணும் ஏன்னா அப்பதான் அவங்களுடைய வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் வேல செய்யும் அவர்களுடய மனநிலை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு செயல்பாட்டுக்கு வரும் அப்படினு நெனக்கிறே அ அதிகமா அவங்க வந்து இந்த இந்த போனுக்கு வந்து ரொம்ப சரி டிவில வந்து ரொம்ப அவங்க கவனம் செலுத்திட்டாங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நா கூப்ட்டு வச்சு அவங்ககிட்ட பேசுறது அவங்ககூட வெளையாடுறது அந்த மாரி அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கனா என்னோட வேலைய எல்லா நா ஓரங்கட்டி வெச்சரே இந்த பாருங்க இப்ப அவங்கள தூங்க வச்சுட்டுதா நா ஃபோன் எடுப் பேசிட்ருப் காலைல அவங்கள ஸ்கூல் அனுப்பிவிட்டுட்டுதா நா ஃபோன் எடுத்து பேசுவே இப்ப அவங்க வந்துட்டு அதுக்கு அப்றோ நா வந்து பேசுறது இல்ல ப்போ அந்த அளவுக் இப்ப வந்து நான் உங்ககிட்ட வந்து நேரத்த செலவழிக்கிறே ஆ கொஞ்ச சீக்கிரமா அவங்கள மாத்தணு அப்டின்னா அவங்கள ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆ அனுப்பி உடணு ப்படின்றதுல மட்டு தெளிவா இருக்கிறே ஆ என்னன்னா என்னால வரது அப்டின்றது சரமமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு
ம் ஆஹ் எல்லாம் சரியாகி விடும் தோழி அவ பாட்டியிடனோ அவங்க சித்தப்பாவிடனையோ கொஞ்சம் ஒட்டி பழகுவதை ஏன்னா அங்க போகும்போது தான் மொபைல் பார்ப்பது அவர்களின் அஹ் வீர வசனங்களுக்கு வீர வசனங்களை நம்பி என்ன வேன்றாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லா வருது
இல்ல உண்மையா அதாவது நான் எ எனக்கு வந்து இப்ப கண்டிப்பா வந்து இதெல்லாம் யோசிச்சுதான் எனக்கு முடியெல்லாம் ரொம்ப கொட்டுதோ அப்டின்ற மாரி எல்லாம் யோசிக்கிறேன் எனக்கு வந்து என்னோட பெரிய மகள் கவலை எனக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு ஏன்னா இப்ப கொஞ்சம் இடைப்பட்ட காலத்துல ஆஹ் அவங்களுடைய ஆ நடவடிக்கையெல்லாம் பாக்கும் பொழுது ஹ என்னய என்னது என்னோட கை மீறி அவங்க போயிருக்காங்கன்றத மட்டும் நான் தெரிஞ்சிக்கிட்டேன் அ எங்க என்னகிட்டங்கடது பயோ அப்டின்னு இல்ல பாசமும் அப்டின்றது இல்ல அப்டி மாரிதா நா யோசிக்கிறே ஏன்னா ம் அந்த அளவுக்கு அவங்க ஒரு சில விஷயங்கள பண்றாங்க அஹ் பாக்கலாம் மாத்துவோம் என்னன்னா அவங்க ஏதாவது கிளாஸ்ல சேர்த்துட்டு அவங்கள கொஞ்சம் இது பண்ணுவோ அப்டின்னுதான் நனச்சிட்
இல்ல இதை மாத்துறது ஒன்னு அவ்வளவு கடினமான விஷயம்மா நான் நனைக் ஏன்னா குழந்தைகளோட மனசு வந்து எப்டி வேணாலும் மாத்தலாம் கண்டிப்பா அதனால இதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அவர்களுடைய கவனத்தை திசைத்திருப்பணும் வேற அந்த இப்பொழுது இருக்க அந்த மொபைல் போனாக இருக்கட்டும் டிவி தொலைக்காட்சியாக இருக்கட்டும் அதுலிருந்து கொஞ்சம் கவனத்தை தள்ளி வைத்து விட்டு மற்ற வந்து இப்போ ஒரு ஆர்ட் ஒர்க் பண்றது கிராஃப்ட் ஒர்க் பண்றது டிராயிங் ஓவியம் வரைறது அது மாதிரி வேற எதுலயாவது ஒரு விஷயங்கள் தான் நீங்க அவங்க கவனத்தை திருப்புங்க திருப்புனாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட செயல்கள் எல்லாத்துலயுமே மாற்றம் கண்டிப்பா நடைபெறும்
ஆமா இன்னைக்கி அவங்க வகுப்புல பாத்திங்கனா ஆமா அவங்க இன்னைக்கு வகுப்புல பாத்தீங்க அப்படின்னா எல்லா பிள்ளைங்கள விட இவங்கதான் வந்து ஃபர்ஸ்ட்போய் அவங்களுடைய அந்த அதாவது வகுப்புல வந்து ஏதாச்சும் எழுத சொல்லுவாங்க இல்லையா அது மாரி அவங்கள ஒன்னு ரெண்டு மூணுன் சொல்ட்டு அ நூறு வரை ம் எழுத சொல்லியிருக்காங்க அது அனைத்துக்குழந்தைகளை விட இவங்களு நம் முதல்ல போய்ட்டு எழுதி காம்ச்சிருக்காங்க நி சோ அவுந்த நோட்ல வந்து வ்வ் வ்வரிக் கூட்டுலா போட்டு அவுங் மிஸ்சு வந்து அ முத் த்தம்லா கொடுத்ததா வந்து சொன்னாங்க அதலா அந்த நிகழ்வுகளா வந்து பகிர்ந்துகிட்டாங்க நான்தா வந்து ஸ்கூல்லயே என்னோட கிளாஸ்ல என்ஃப் என்னோட தோழ்களவிட நாதா முதல்ல போய் எழுதி குடுத்தன் அப்டின்னு சொல்லி அந்த விஷயங்கல்லாம் பகிர்ந்துகிட் அதாது படிக்கிற விசயத்த படிக்கிறாங்க அப்டின்னா அத அப்படியே அவங்க மனசுல நல்லாவே நிக்கிது ஹ அதாவ்து கேட்காத மாதிரிதான் இருக்கு ராங்க படிக்காத மாதிரி இருக்குறாங்க ஆனா வந்து உக்காந்து படிச்சாங்க அப்டின்னா க்கா அந்த விஷயங்க நல்லாவே அவங்களுக் கூர்மையா மன் மனசுல பதிஞ்சி இதெல்லாமே நா நல்லாவே நா வந்து பாத்துருக்கே அம் ம் ஒ பாக்கலாம் தோழி எப்டி இருக் மீண்டும் நம்ம அடுத்த அழைப்புல வந்து பேசலாம் தோழி நன்றி தோழி